உம் சொல்லுங்க
ஆம்மா அம்மா எனக்கு வேணா செல்லோம் நீ சாப்டு அவரு வாய்ல சாக்லேட் வச்சிருக்காரு நா ஆ தொறந்து வாங்குவமா அவருக்கு சாக்லேட்ட அம்மா அம்மா அனிட்டு இரு கரெட்
ஹஹ அப்படியா சரி சரிங்கப்பா விளையாடிட்டு இருக்காங்களா பசங்க
பெரிய பாப்பா வெளில பக்கத்துட்டுங்கஃப்ரெண்டு கிட்ட போய்டிட்டாங்க சாக்பீஸ் இல்லனு காசு வாங்கிட்டு போயிருக்காங்க நா வரைய போறேன் டிராயிங் பண்ண போறன்னு இவரு நம்மள விட்டு நவரவே மாட்டாரு நான் எங்க போனா கூட நைட்டிய புடிச்சி சுத்திட்டே இருப்பாரு எங்க போறன் எங்க வரேன் என்ன சமைக்கிறேன் அப்டின்னு அது கிச் ச்சன் போனா கூட தூக்கி வச்சி இருக்கு அது ரொம்ப பயம் இவனுக்கு ரொம்ப துடுப்பா இருப்பான் எதாது பாத்துரத்த தட்டிக்கிட்டே இருப்பான்
ஆஹ்
அது என்ன பண்ண எனக்கு தெரியாது இவ தூங்கி வச்சுக்க மாட்டா நம்ம சமையழுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அது பெரும் பிரச்சனையா இருக் எனக்கு எங்க
நம்மளுக்கு ஒரு பயம் தானே இப்போ எண்ண கடாய்கிட்டே இருக்கோ அது எதாவது பட்டுமோ அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு பயம்
தாங்க மாட்
ஆமா ஆமாப்பா அதுவும் இந்த வெயிலுக்கு சுத்தமா தாங்க முடியும் ஆமா ஆமாப்பா
ம் அத இப்ப அவன சமதானப்படுத்தி தூங்க வைக்கணுமா
ஆமா ஆமாப்பா
இப்ப நடுவுல எழுந்தா ஃபீட் பண்ணுவீங்ளா நீங்க பாப்பாவுக்கு
அய்யயோ இந்த ஒரே நிம்சோ இருங்கப்ப ஒரே நிம்சோ உம் சொல்லுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்க ஆமாப்பா பாதி தூக்கத்ல எழுந்துட்டார்னா அழுதுட்டே ப்பாது
நம்ம ஃபுல்லா தூங்கி எழுந்தா அது வேற அவுங்ளா எழுந்தா சிரிச்சிட்டே எந்துக்வாங்க
அய்யோ இவ வந்து கம்ன்னு அவ பாட்டு விளாடிட்டு இருப்பா
ஹ அதுல்லாம அவங்ளா எழுந்தாதா அது கொஞ்சோ தெளிவா இருப் ப்பாங்க நமல்லா எழுப்னோ இல்ல ஏதாவது சவுண்ட கேட்டு எழுந்தாங்க செத்தோ அன்னைக்கு நானு நா செத்த மொதல்ல அன்னைக்கு புல்லா நை நை நை நை நை அழுதுகிட்டே இருப்பாங்க நம்ளுக்கு அது அது ஒரு டென்ஷன் ஆகு
உம் உம்
க ஒரு பக்கோ அவுங்க ஒரு பக்ககோ நம்ம யார சாமாளிக்றதுணே
ஆமா ஆமா ப்பா அப்டிதா போய்ட்டு இருக்கு
அவுங்ளுக்கு எல்லாத்தையு நம்மதா பாக்ணு உஹ் ஒரு அஞ்சு வயசு வரைக்கு நம்ம பாக்கனு அதுக்கப்ரோ அவுங்க சொல்ல தெரிஞ்சிருவாங்க இங்க போறமா அங்க போறோமா அப்டின்னு அவுங்க சொல்லிட்டாவுது போவாங்க அதாது செய்வே நம்லுக்கு தெரியு இப்ப இந்த வயசு கொழந்தைங்களு சொல்லவு தெரியாது என்ன பண்ணனு தெரியாது ஏதாவது முழுங்கிட்டா கூட சொல்ல தெரியாது பெரிய பெரிய முழுங்கிட்டமா சொன்ன நம்ம டாக்டர் கிட்ட கூட கூட்டிட்டு போல போலா இங்க இருக்க பசங்ளுக்கு நம் என்னத்த பண்ண
ஆஹ் அதா ஒரு த்ரீ டேஸ்கு முன்னாடி என்ன ஆச்சு ஏர்பட்ஸ் வச்சிருந்தாங்க அதுல லப்பர் மாதிரி வருது பாத்தீங்ளா ஹெட் செட்ல அது வச்சு விளாடிட்டு தா ஒன்னு வாய்ல போட்டுக்கிட் அதா அவுங்க அப்பாதா பாத்து எடுத்தாரு
ஆஹ்
ஆ இவுங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அப்டியே கீழே போட்டுறது குழந்தை கை கேட்டுற மாதிரி உம் குழந்தை கை கட்டுற மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கிட்டான் போட்டுக்கிட்டு அவுங்க அப்போ அத பாத்து எடுத்தாங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா இன்னொனு எங்க இன்னொனு காணமே இன்னொன்னு முழங்கிட்டானா முழுங்கி அதான் முழுங்கிட்டு முழுங்கிட்டு இருந்தா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அடுத்து சாப்பாடு சாப்பிட முடியாது ஏப் அழுட்டே ஆஹ் அழுதுட்டே இருப்பாங்க எதுவும் சாப்பிட மாட்டே தாங்க ஊம் நாம்டனிச் என் நான் சொன்னேன் அவர் நம்பவே இல்லை அப்போ கூட ஆஹ் சரி ஓகே நீ ஏதோ சொல்கற நான் பெருக்கு வாடிட்டு இருப் இப்பப்பா அப்படின்ட்டு சொல்ற அ நீ உமே பெருக்கி வாரனியா நல்ல யோசி சொல்லு
ஹ் அவங்க கீழே போடும் தப்பு இல்ல நம்ம கொஞ்சம் மரந்தான் போதும் அதுதான் பிரச்சனை அது அததான் போரல என் பொதும் ஸ்டிக்கர் வச்ச விளாடிட்டு இருப்பா அதை த்தை ஓட்டி வாங்கினது நைடல என்ன பா பெட்ல ஓ மல்ல ட்டிட்டு இருக்க அந்த சி இருக்காரு நைட்ல ஒரு இண்டரை மணிக்கு ஓவர் சவுண்டு யாரு ப அருதிட்டு இருக்கா ஏனன்னு பார்த்தா படுகுமோது சீக்கிரத்த மு ட்டுக்கிட்டு இருக்கா ரெண்டு மூ அவ்ளோ எடுக்கே ட்ரை போதுக்கா பால நாங்க திட்ட போறந்துச்சு ட்ரை பண்ணற ஒரு ரத்தம் முக்கள ரத்தம் ஒ ஆழ அம்மா முக்குள போட்டுட்டமாஸ்டிக்கர் அப்புறம் என்ன் ஆஹஸ்பெண்டு உஷ அடிச்சுபடிச்ச எழுது மூக்கல ஒரு தி ஒரு கோல்ல ஊத சொன்னாங்க ஊது ஊது ஊது ரத்த தா குழந்தக்கி எனக்கு கை கால் நடுங்கிடுச்சு கன்லந் தன்னியா ஊத்துது அப்றோ வந்துருச்சு போன வழி கா அங்க சிக்கன வீங்கி எத்தன சீக்கர் பாப்பா மூக்ல விட்டான சும்மா ரெண்டு விட்டமா ஒண்ணுதாம வந்துச் ச்சி ஒன்னு வரலங்மாலுமே கொஞ்சோ பாவ பயந்துட் டா பாப்பா நடுங்க ஆரம்பிச்சிட்டா எனக் எனக் இல்ல அவ ஏ மடில இருக்கா எனக்கு அவளு அழுங்குறா நானு அழுங்குற அவள் கத்த நீ பயப்படாத நீ பயப் ட்டா கொழந்த பயந்து மூச்சு இழுத்தானா அது மண்டக்கி ஏறி டும் நீ பயப்படாதமானு சொல்ட்டுனு அதுக்கப்றோ வந்துருச்சு அப்டியா எங்க அத்த ஒரு பக்கம் கத்துறாங்க உங்ளுக்கு இந்த தேவையா ஊசி கே அது வாங்கி குடுப்பீங்களா து யாரு கட்டுப்பீங்ளா அப்டினு வாங்கிக் குடுத்தது அவுங்க அப்பாதான்
ஒன்னுனா நம்மளுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுது பா
அதேதா அது ரத்தலா பாத்த இன்னு கொஞ்சோ நம்ள இது நம்ளுக்கு ஒரு மாரி ஹார்ட் பீட்லா ரொம்ப துடிப் க்க ஆரம்பிச்சிருது அதுவு வாங்கிட்டு வந்து கத்றாங்க வாங்கி குடுத்தது அவுங்க பையன்தா ஆனா கொழந்த கேக்றா அதுவு பொண்ணு எது கேட்டா மலையே கேட்டாலு அது கட்டி கயிற் கட்டி இதுனு குடுத்துருவாரு அவரு அதா திட்ன உங்க பையன திட்டுங்க ஏ திட்டாதிங்க அவர் தா வாந்து குடுக்கறாரு அப்டினு
ஆ ஆ
தப்பு நடந்தாலு நம்
ஆமாமா பெத்தோவோங்க நீ இங்க என்னா பண்ற புள்ளைய உட்டுட்டு புள்ளைய கவனிக்காம ம் புள்ளதா முக் போய் மொதல்ல அந்த வேலய பாரு
என்ன பாப்பா நாங்க யாரு நாங்களு அடுத்தவீட்டு புள்ளதா நாங்களு
அதெல்லா பாக்க மாட்டாங்க எல்லா வீட்லயுமே கொழந்த பொறந்தா அந்த கொ கொழந்தயதானே கவனிச்சிக்கிறாங்க பெத்தவங்களேய கவனிக்கிறாங்க ஆமா ஆமா உ உம்
தூங்கிட்டாங்களா
சேர் சேரி
ஒ ஓ ஏம் பைய அதுக்கு மேல அந்த சிப்பர் பாட்டுல வெச்சிருக்கோல்ல வாய பூல தண்ணி வெச்சிகீட்டு அந்த ஆல் இப்டி பண்ணி குத்து வாய ஃபுல்லா வெச்சிக்கிட்டு குத்தி குத்தி தண்ணி வெலு துப்பினிக்குராரு இப்ப வாங்கிட்னா அதுக்கு ஒரு பெரிய கத்து கத் சரி செரி துப்புபா நீ லாச துப்பி முடிச்சி நா தொடச்சிகிற அப்டின்றவ அவ்ளோதா எவ்ளோ துப்ப முடியுமோ அத து ப்ப நா துணி தொடச்சிக்கிறே நம்ம இதை புடிங்கிட்டோ அதா ஊரே பேய் வீட்டுக்கு முன்னாடி வந்துரு கத்துரகத்துல என்னாச்சு என்னாச்சி என்னாசிகான்டு என்ன கொழந்தே என்னா படிச்சு கேக்க மாட்டாங்க நீ என்ன குழந்தைய பண்ண தக்கிப்பாங்க குழந்தை என்ன படிச்சு கேக்க மாட்டாங்க நீ என்ன குழந்தையா பண்ண அப்டின்னு
யாருக்குமே புரிய மாட்டேங்கது பெத்தவங்களோட வலி அந்த கொழந்தேய
அவுங்களு அனுபச்சிருக்காங்க பட் அது அவங்க இப்ப அவுங்குளுக்கு அவுங்க பைய பெர்சாயிட்டாங்க சோ அவுங்களுக்கு அது தெரியல இரு குட்டியா இருக்குறாங்க இவ அஞ்சு வருஷோ நம்ம மூச்சு புடுச்சு இன்னு அஞ்சு வருஷோ வளத்தா அதுக்கப்றோ அவுங்களே இதுவா அந்தளவுக்கு பய இருக்காது நம்முளுக்கு அஞ்சு வருஷோ கழிச்சு ஏ இந்த வாய வழியாஸ்
ஹ இவங்க அதா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சுடாவே நம்மளுக்கு எந்த பிரச்சனையு இல்ல
பண்ணாங்க அப்டின்னு சொல்லுவாங்க அவுங்களே அது வரேக்கு நம்ம கொஞ்சோ பக்கு பக்கு பக்கு தா உக்காந்து இருந்துருக்குனு போல
ஐயோ முடியல இவன் இந்து பண்ணிப்பானா அதுக்கே கீழே ஒரு திங்ஸ் கூட வெக்கறதில்ல பாக் கிழீனா டெய்லியுமே பெருக்கி தொடேச்சு வச்சுக்கிறது இவனுக்கு வந்து கையில வாய் வெக்கிற பழக்கோ இருக்கு உம் கைச்சப்புவாரு ஆஹ கைச்சப்புவாரு ஆஹ கீழல் ல்லா நம்ம இப்ப வீடு என்ன தா நம்ம கிளீன் பண்ணி வெ சலோ வெளியே இருந்து வரு அந்த டஸ்ட் எல்லா இரு இருக்கு நம்ம மெடிசன் நடக்குர்து போறது வரதெல்லா அப்டியே இவரு வந்து கைய வெச்சுக்கறது வாய்ல உம் வச்சுக்கிறது அந்த மாதிரி பழக்கம் இருக்குது ஆமா ஆமாப்பா ஆனா ஒரு அதட்டு போட்டேன்னு வச்சு ஒரு அதட்டு வ போட்டேன்னா கம்முனு ஆயிடுவோன் அதுக்கப்றோ திரும்பவு நை இல்ல இருக்கறனா இல்லையா அப் அப்டின்னு பாத்துட்டு ஆ ஆ நம்ப வேலய செய்லா நம்ப வேலய ஆரம்பிக்கலா அப்டின்னுட்டு ஆரம்பிப்பார் ம்ஹூ அப்டிதாப்பா போயிட்டு இருக்கு அப்டிதா ஓடிட்டு இருக்கு இன்னு இந்த மூணு வருஷோ ஆ மூணு வருஷோ மூன்ற வருஷோ எப்டி போகுமோ
அதுதா
அப்டின்னு இருக்கு ஆனா பேச ஆரம் பிச்சுருவாங்க
பேச ஆரம்பிச்சா நமக்கு அப்பதா கொஞ்சோ தைரியோ வஞ்சோ ரிலாக்ஸா இருக்கலா இருந்தாலு கொஞ் சொல்லுவாங்க நம்ம பாத்துக்கலா அப்டின்ற மாரி இருக்கு நம்பளுக்கு அது என் என் ஃபர்ஸ்ட் பாப்பா வெ ரொம்ப கம்மியாப்பா ஏ செக்கென் பாப்போட ஃபஸ்ட்டு பாப்ப வெய்ட் கம்மியாருக்கு இவ கொஞ்ச குஸ்தியா இருப்பா ஃபஸ் பப்பா எனுக் ட்வின்ஸா இருந்தது ரிங்ஸ் பேபி ஏ கொழனா டைம் அப் டூ தௌசண் அ ட்வெண்டில எனக் கோழ டைம்ன்டதால நா அஞ்சி மாசனா செக் செக்கப் போக முடியில அல ஒரு பேபி எனுகு வளரவே இல்ல ஒரு பேபி தா வளந்துச்சு அதுனால நம்மோ பெய் டாகுட் சொல்ட்டாங்க பாப்பா கொஞ்சொ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமதாம்மாருப்பா ஏன்னா அது ஒரு பேபி இதுவாயிட்ச்சில உங்ளுக் அது அஃபெக்ட் ஆயிட்ச்சி நல்லா பாத்துக்கோங்க இருந்தாலு அவ்ளு டக்குனு அவ்ளுக் காம்ச்சிகு ஆனா ரொம்ப லீனா இருப்பா ஆம்மா ரொம்ப லீனாருப்பா எங்க அத்த திட்டுவாங்க என்ன இவ வளர வலா சாப் நல்லஸ் அன்லா சாப்புடுவா ரூ அ ஃபுல்லா ஹெல்தி ஐட்டஸா ஃப்ரூட்ஸஸு நட்ஸு அதுதா ஃபுல்லா சாப் புறது இந்த சாப்பாட்லா அந்தலு தாவுட மாட்டா இந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸு குடுத்தா சாப்ட்டுட்ருப்பா அது சாப்டே அவுளுக் அப்புடிதா இர்ப்பா ஒன்னு ஏர்ல அங்க அப் பின்னா கூட உன்க் அந்த ஏதாச்சு டக்குனு அவ்ளுக் காட்டிடு அது வேணா பாப்பா இன்னு அதேதா அஞ்சு வயசுமா சின்னவ பாத்து பாத்து பாத்து பத்து அவுங்க கொடுக்கணும் அவுங்க ஒண்ணு புடிச்சு அழுதாங்கன்னா அவ்ளோ அவுங்க அப்பாக்கு நா பதில் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணி
தோ இந்த திங்ஸ் இந்த திங்ஸ் ஏதாவது அவுங்க கையில இருந்து வாங்கிட்டாங்கன்ன நா அடிச்ச மாதிரி அழுவுரா மூச்சு தெனர தெனர அழுவாங்க
கும் வாயிலந்து ஒழுகும் கண்ணந்து ஒழுகு அத பாத்தி நம்மளுக்கே கஷ்டமாயிடும் கொடுத்துலாம தோணும் ஆனாது கொடுத்தா வாயில போட்டுக்குவாங்க காதுல போட்டுக்குவாங்க கண்ல போட்டுக்குவாங்க
உம் உம் அப்படிதான் இருக்கு
சம்பாதிக்கத்துல ஒரு ரெண்டு மூணுடிகிரி தான் படிச்சுட்டு வரணும் போல
ஆஹ் ரெண்டு மூணு பேரால கூட முடியல அந்த அளவுக்கு இருக்கு இப்போ அதான் அதான் ரெண்டு மூணு பேர் அள கூட முடியல அந்த அளவுக்கு பண்றாங்க இப்ப
அந்த அப்போ இருக்க பசங்க அந்த அளவுக்கு இல்ல ஆனா இப்ப பசங்களுக்கு வயசுல இருந்தே எல்லா தெரியாரமிச்சி
ஆஹ் அதான் எல்லா சொல்றது வை லே கத்து குடுத்துறாங்கோ இப்ப இருக்குறவுங்கோ அப்படின்ட்டு உம்
நம் நீங்க எப்படித்தான் புரியுது அப்படின்னும்
சரி இருங்கப்பா செகேண்ட் கால் வருது
ஆம் சரிமா ம் பேசிட்டுவாங்க